ம் அதுல வந்து ஒரு சில டேமேஜஸ்ல்லா வருதா இந்த ஷார்க் பைப்லருக்க ல்ல ஷாருக்கு அவுரு வாய வெச்சின் சு ஷார்க்கிடி மீன்ல ஷார்க்கிருக்குல்ல
அம்மா
ஆ அந்த பயபுல வாய வெச்சுன் சும்மா இல்லாம அந்த ஒயர் கிட்ட அது வந்து எதோ ஆ அதோட உணவுன் நெனச்சிக்கிட்டு அத போட்டு கடிக்குதா
ம்
பையப்புல அதனால டேமேஜ் ஆவுதா அதுவு இல்லாம இந்த பெரி பெரி கப்பலுக்கெல்லா அந்த ஒரு மாரி ராடு மாரி கீழ போடுவாங்க திரிமா
ஆமா ஃபேனு மாரருக்குமே
ஆ ஒரு மாரி ஷேப்பே ஒரு மாரி
ஆ ஆ வெயிட்டா அம்பு மாரி ஆமாமா கீழ போடுவாங்களே அந்த தீவரவா தில்லா அந்த அந்த காலத்து தீவிரவாதி படத்தல்லா இருக்குமே இந்த இது வாட்டர் ஹண்டிங் பண்ணுவாங்களே அ
ஆ ஆ அந்த ஒரும ஆ அது தூ அது மாரி போடுவாங்க கீழ இரும்பு அது வெயிட்டா இருக்கு அது எங்காச்சி போ புடிச்சிட்டு அந்த அந்த ஹோல் பண்ணிடு அந்த கப்பல் பெரிய கப்பலோட வெயிட் அது தா ஹோல் பண்ணு
ஆமா அது ஏனா அது போட்டாதா அது ஏ போடுறாங்கன்னா அப்பதா வெய் அது நிக்கு அந்த எடத்துலியே மூவா
கு அந்த எடத்துல மூவாகாது டேர்னிங் பண்றதுக்கு அது போடுவாங்க அதுகுள்ள போட்டுதா டேர்ன் பண்ண முடியு ஏனா அது கரெட்டா போய் புடிச்சுக்கு அந்த ஒரு எடத்த அது அது போய் புடியிற எடோயிருக்கு தெரிமா அது இந்த வயர்ஸ்லத போய் மாட்டிதுங்ளா ஏனா அது கொக்கி மாரிதாருக்கும் போய் மாட்றதுக்கு இங்க பாறையில யெங்கயாச்சும் போய் மாட்டாம ஏய் தண்ணில தான் இன்டர்நெட் ஒயர்ஷு யெல்லாமே தண்ணில தா இருக்கும்
கடல்ல தான் இருக்கு ஆமா தெரியாதா
அ ஹ
ஆ நம்ம டேட்டா எல்லாமே சின்ன ஒரு மொடி அளவுக்குதா ஒரு ஒயரு அதா இது பண்ணி பெரிய பண்டலாட்டு அது டாட்லா சேஃப்டி அந்த அயன் காப்பர் ல்லா போட்டு சேப்டியா பெரிய பண் ஒயர்ஸ் போகும் அதுதா வேற ஒரு ஒரு நாட்டுக்கு ஆமா வேற ஒரு நாட்டுக்கு கனெக்ட் ஆகும் அதுதா இன்டர்நெட் இன்டர்நெட் தண்ணில இருந்து தா வருது நம்ளுக்கு
நாம வானத்ல இருந்து இல்லயா
வானத்துல இந்துல்ல தண்ணில இந்துதா வருது நம்ளுக்கு இன்டர்நெட் ஒயஸ் அதுதா கனெக்ட்வ் ஒரு ஒரு நாட்டு கான்டினென்ட்டுல்லா அதா கனெக்ட் பண்ணி வச்ர்க்காங்க அவ பாரு எவ்வளவு பெர்ஸ் பெர்சா இருக்குங்க அந்த ஒயருங்க
ஆ பெருஷ் ஷா இருக்கும் ஏன் இப்ப நம்ம கரண்ட் கம்போ இருக்கு பாரு அந்த கரண்ட் கம்பத்துல தோங்குற ஒயர் தடிப்பு எப்டி இரு க்கு அத விட பெருசா இருக்கும தான காப்பர் ஆனா ஆனா அது உள்ள இருக்க இது வந்து ஏ அந்த காப்பர் இருக்குல்ல உள்ள இருக்க காப்பர் அதுதா நம்ளுக்கு கரண்டே அதுக்கு மேல ஒரு பிளேவி யா என் சார்ஜர் பிஞ்சிருச்சி தெரியுமா அந்த சார்ஜர நா பிரிக்கிறேன்னா அத உனக்கு வீடியோ எடுக்கல இந் மாரி அட்டாச் பண்ணாம்ட்டு சொல்றக்குது கேது மேல வந்து அந்த ஒயிட் ஒயிட் இருக்கா அதுக்குள்ள வந் து ஒரு மாரி கவர் மாரி போட்ருக்கு அது வந்து கரண்ட்ட கா அதுக் குள்ள சில்வர் கலர் இருக்கு
ஆ
அதுக்குள்ள ஒரு மாரி நூல் மாரி இருக்கு ஆஹ ஒரு மாரி நூல் மாரி இருக்கு
ஆ
அன் ஒரு மாரி வெள்ள கலர் நூல் தெர்மா பஞ்சி நூல் அது ஒரு மாரி சாஃப்டா காட்டன்ல நூல் மாரி இருக்கு காட்டன் நூல் மாரி இருக்கு அதுக்குள்ள மூணு ஒயர் இருக்கு
ஆமா ப்ளூ கலர் கிரீன் கலர் ரெட் கலர் நெனைக்கிற
ஒரு மெலிசா ரொம்ப ரொம்ப மெலி
அதுதா அந்த மெல்லிசு இருக்குல்ல ஆ அந்த மெல்லிசுதா நம்மளோட இன்டர்நெட்டு ஆதாது இன்டர்நெட்டும் நம்மளோட டேட்டாஸு அது மட்டும்தா அந்த மெலிஸ னா அது அவ்வளோ பாதுகாப்
பாதுகாப்பா பாறே ஒரு சார்ஜர் ஒயறே எவ்ளோ பாத் சார்ஜ் ஏர்றதுக்குே வெச்சிருக்காங்கண்ணா அப்ப எப்டி இருக்கும் பாரு
ஆ அதனாலதா அது அவ்ளோ தடியா இருக்குமா அவ்ளோ
ஸ்டன்னாயிட் நா பாத்துட்டு
ம்
சும்மா பிரிச்சா ஒரு ஒயிறு இருக்கும் அத எடுத்து இப்டி மெர்ச்பண்ணி உட்ரலா அப்டின்னுட்டு பாத்தே மூணு ஒயிர் இருக்கு
ம்
ஒரு மாரி டிரான்ஸ்பரண்ட் கவர் இருக்கு அந்த டிரான்ஸ்பரண்ட்க்கு மேல ஒரு மாரி சில்வர் கலர் இருக்கு சில்வருக்கு அப்றோ ஒரு பஞ்சு மாரி இருக்கு அப்றமேட்காதா மூணு வொயர் வருது அந்த மூணு வொயிரு உள்ள அந்த மூணு வொயிரு இருக்கு அந்த மூணு வயிரு உள்ளதா அந்த காப்
உள்ள காப்பர் அருவு இருக்கு ம் இதுதா அது தம்தூண்டு ஒண்ணு க்காக இவ்ளோ பண்ணிருக்கானுங்க இது அதுக்காக தா வ்ளோ பெருசு கடல் அடியில போட்டு வெச்சிருக்கானுங்க அதுதா
எவ்ளோவுங்க டெவலப் ஆக் இதோ அ இப் எப்டின்னா சோசியல் மீடியா எவ்ளோ எவ்ளோ டெவலப் ஆகுதோ இ ஸ் அந்த அளவுக்கு டவுன் ஆகுதா
ம் புரியுது அதுவேற டேமேஜ் ஆவுது அதனால இன்டர்நெட்ல கணகாமலா இருக்காதா ஆனனா ஒரு செல எடத்துல லோவாகுமா ஸ்லோ இத் மாரிலா டேமேஜஸ் வந்ததுனா ஸ்லோவாவு தெரிமா அப்பப்ப இன்டர்நெட்டு நம்ளுக்கு அதுக்கு இதுதா ஒரு ரீசன்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிந்தாங்க இப்போ ரீசன்டா ஹ் ஹலோ